ஹலோ ஆ கேக்குது ப்ரோ எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்பிடி இருக்கீங்க
நானு ரொம்ப நல்லாருக்கே ப்ரோ என்ன இன்னைக்கி சண்டே ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ இன்னைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
சண்டே வீட்ல யாரு இல்ல ப்ரோ வீட்ல ஒய்ஃபு ஹாஸ்பிட்டல் போயிட்ருக்காங்க செர் அதனால செரி ஹோட்டல்ல தா ப்ரோ வாங்கிட்டு வந்து சாப்ட்டே இருந்துருந்தா எதனா பண்ணிருப்பாங்க அவங்க கொஞ்சோ ஹாஸ்பிட்டல்ல வேலையா போயிட்டதுனால
ம்ஹும் ஓ எங்க வீட்ல என்னனா சாப்பாடு காலைல காலைல ஒன்னுசெய் அட செஞ்சாங்க கொஞ்சோ கேவ்ல் மாவுல அப்றோ பழையது இருந்தது நேத்து சாப்பாடு செஞ்ச பழையது கொஞ்சோ அத அப்டியே கொஞ்சோ சாப்ட்டு மேச் பண்ணியாச்சு அப்றோ மதியோ கொஞ்சோ லெட்டாதா சாப்ட்ட நானு ஒரு மூண்றைக்கா சாப்ட்ட இப்போ நான் வெஜ்ல என்ன மீன் கொழம்பது மீன் கொழம்பு வெச்சாங்க கொஞ்சோ சிக்கன் ஒரு கொஞ்சோ வறுத்து வெச்சிருந்தாங்க அத சாப்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்ப நைட்டுக்கு நைட்டுக்கு வந்து இன்னு சாப்ல்ல தோச அது மாரி எதாவது ஊத்துவாங்க மீன் கொழம்பு இருக்கு அத தொட்டு சாப்ட வேண்டிதா அதா
சூப்பர் நல்ல காம்பினேஷன் ப்ரா இட்லி மீன் கொழம்புண்ற மாரி ஆ சாப்ட்ட ப்ரோ நா கடைலதா டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்ட்ட ப்ரோ நா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ ஃபாரின்ல இப்ப சும்மாதா இருக்க சிக்ஸ் மந்த் ஆவுது வந்து கொவைத்ல இருந்த ஒரு நாலு வர்ஷோ எதா ரொம்ப கஷ்டோ வேலன்ட்டு வந்தே
ம் ம் ம்
சும்மாதா ப்ரோ இருக்க ட்ரிப்பிள் ஈ படிச்சிருக்க எலக்ட்ரிஷன் வேல எல்லா தெரியு அந்த ஃபீல்டுலயேதா வேலைக்கு போன இவிங்க ஏமாத்திட்டாங்க பரோ அதனால கொஞ்சோ கஷ்டப்பட்டு வந்ட்ட நீங்க ப்ரோ ஒர்க் பண்றீங்ளா
நா ஒர்க்கு இப்போதைக்கு இல்ல இந்த டி என் பி எஸ் சி அந்த மாரி கவர்மெண்ட் எக்ஸாம்காக கொஞ்சோ பிரிப்பேர் பண்றே அது கொஞ்சோ நாளா ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரெண்டு மூணு வருஷோ ஆயிடுச்சு ஸோ இந்த ஃபீல்டுலதா இருக்கே வேற எதுவு சொல்லறதிகில்ல எக் எக்ஸாம் வருது இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் டிசம்பர்ல் வருது ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவே ஆமாம் ப்ரோ அப்டிதா போகுது வேற ஒன்னு
ரோரோ டீச்சர்ஸ் அந்த மாரி வருமா ப்ரோ
ஃப்டிங்கில்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சோ ஹையஸ்ட மாதா வி ஏ ஓ சொல்வாங்க
வி ஏ ஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேடிவ்
ஆ அது வரு ஆமா அது வரு அதன்பிறகு பாத்தீங்கனா எம் எல்லாமே அசிஸ்டன்ட் உதவியாளர் போஸ்ட்
ப்ரோ வீ ஏ ஓ ஓ ரொம்போ கஷ்டந்தானே ப்ரோ அது அது இந்த ‌‌பொறுத்து
உள்ள போறது ரைட் போட்டிகள் கொஞ்சோ அதிகமா இருக்கு படிக்கிறது கொஞ்சோ நெறயா இருக்கு அது வந்து ஒரே நாள்ல கொஞ்ச நாள்ல் இப்போ ஒரு மாசோ ரெண்டு மாசத்துல படிக்கிற வேல இல்ல ஆ தொடர்ந்து படிச்சிட்டே இருக்கணு தொடர்ந்து படிக்கலனா மறந்துரு அது வந்து எப்டி சொல்றது போட்
தியாங்கா
ம் கொஞ்சோ போட்டிகள் இருக்கு உழைப்பு கொஞ்சோ ஜாஸ்தி போடணு அப்பதா வந்து இதுல கொஞ்சோ நிலைக்க முடியு
ஆ அதா படிப்பு கைமாவே சுத்திட்டு இருக்கணுன்றீங்க
ஆமாமா ஸ்கூல்ல காலேஜ்ல் படிச்ச மாரில்லா இங்க படிக்க முடியாது ஆ நம்ம இதுக்கு நம்ம போடற மெனக்கெடெல்லா வந்து மெனக்கெடெல்லா காலேஜ்ல போட்டிருந்தா ஸ்கூல்ல போட்டுந்தா நம்மெல்லா எங்யோ நல்லா டாப் ரேங்க்ல போயிட்டேருக்கலா உண்மயாதா அந்த மாரி ஆ ஏனா நம்ம இதுல வந்து பாத்தீங்கனா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு மண் நேரோ ஏழு மண் நேரோ தொடர்ந்து படிக்கணு டெய்லியு படிச்சாதா வந்து இதுல ஓரள வுக்கு சர்வை ஆக முடியு ஸோ அதனால கொஞ்சோ ப படிக்கணுதா இப்ப என்னனா நம்மளுக்கு வேற இந்த மூணு வருஷோ ரெண்டு வருஷோ னிஷோ பாத்தீங்கனா ஃப்ரெண்ட்ஸ்லா வந்து நாங்க கெ கெமிஸ்ட்ரி முடுச்சிருந்த அவங்ளா வந்து ஒரு மூணு வர்ஷோ எக் க்ஸ்பீரியன்ஸ் வச்சுருகாங்க அப்ப இப்ப மூணு வர்ஷோ எக்ஸ்பிரியன்ஸ்னால அவுங்ளுக்கு சால்ரி இன்கிரிமென்ட்லா இருக்கு இருப்ப நா மூனுவர்ஷோ இதுல நா ஸ்பென் பண்ணிட்ட இப்ப நா வந்து கண்டிப்பா வேற வழி இல்ல எதாவது ஒரு வேலைக்கு இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல வேற வழியே இல்ல எதாது ஒன் வேலைக்கு போகனுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்க நானு ம்ம் இத வந் இப்போ நா வெளிய வந்து வேற எதாவ் வேலைக்கு போன கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் போனாலும் எனக்கு வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா தருவாங்க ஃப்ரெஷ்ஷர்ன்ற மாரி தா இருக்கூ அப்டின போது இல்ல ப்ரோ அண்ண ஒருத்தன் இருக்கான் அவனுக் க்காக பொண்ணு பாத்துட்டு இருகாங்க ஆ ஆனா எனக்கு ஒரு அண்ண ஒரு தம்பி இருக்கா ஸோ அவுங்க அத் தம்பி பாத்திங்ன்னா இங்க அவ வந்து இந்த கிராஃபிக் டிசைனர் அந்த மாரி வேலைக்கு போறாங்க அ பாண்டிச்சேரி ரி பக்கமா போறா
அப்டிங்ளா நா கூட அதெல்லா பண்ணியிருக்கே ப் ப்ரோ ஆனா அதெல்லா நம்ளுக்கு கை கொடுக்கல ப்ரோ
அ அதுல அண்ணா இதுதா கிராஃபிக் டிசைனர் தா அவ சென் ன்னைல ஒரு ஐ டி கம்பென்ல ஒர்க் பண்றான் அ அதா இது ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல ப்ரோ அந்த நீங்க சொ அந்த கிராஃபிக் டிசைனர் இவ என்ன என் தம்பி என்ன ஒரு பன்னென்டாயிருபாய்கி கெடைக்கு ரெண்டு ஒரு ஒன்றர வர்ஷோமா வேல செய்றான் ஆ எதா ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணிட்டு போற்துதா பெட்டர் இப்ப அங்க சென்னையில வேல செய்யறான்
ஒன்னி ஓனா பண்ணணு அந்த மாரி வேலெல்லா ஃப்ரீலான்ஸா பண்ணி கஷ் ட்டு மரங்கள இது பண்ணி தனியா பண்றோம் ப்ரோ
ஆமா ப்ரோ இப்ப வந்து சென்னையில போயிட்டாங்கோ ஆ ஆ கண்டிப்பாப்பா ம் அதா சொல்றேன் தா நா என்ன சொல்றேனா அவங்கிட்ட ஏ தம்பிக்கிட்ட என்ன சொல்றனா அவன் வந்து என்ன கிராஃபிடிஸ் ம் இப்ப கேமராவலா கேமராலா இருக்குறதால கேமராலாம் இப்போ வந்து அவுங்க வந்து எப்ட்ன்னா ஒரு ஆட் கம்பெனி அவன் வேல செ
அ ஆமா எல்லாமே அவங்ககிட்ட எல்லா திங்ஸு இருக்கும்
அ இப்போ அட் ஷூட் இவங்க என்ன பண்ணுவானா ஏ தம்பி என்ன பண்ணுவா ஆடு சிம்ப்ளா மொபைல்ல தா ஐ ஃபோன்ல தா எடுப்பாங்க ஆட்ஷூட்டு் அது எடுத்துட்டு வீடியோஸ்ல்லா எடுத்துட்டு அத வந்து எடிட் பண்ணி இவுங்க வந்து அந்த சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனிகாக அ டிஜிட்டல் மார்கெட்டிங் கம்பெனி அவ ஒர்க்
அதா இன்ஃபுளுயன்ஸ் சோர்ஸ் வச்சு அ அப்டியே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அத
இது அந்த மாரி கெடையாது அவ ஒர்க் பன்ற கம்பெனி டிஜிட்டல் மார்க்கிங்னா மார்க்கெட்டிங்னா எப்ன்னா நீங்க ஒரு உதாரணத்துகேத்த ஆமா அதா இப்ப நீங்க ஒ எக்ஸாம்பிளுக்கு நீங்
லிங்கோ வந்துரூ ஆ
அ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எதோ ஒரு கட ஒரு ஷாப் வந்து வச் ச்சிருகீங்கன்னு வச்சிங்களே அ ஒரு வந்து டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கீன்னே வச்சீங்க இப்போ உங் நீங்க என்ன பண்ணுவீங்க உங் ங்ளுடைய கடைய வந்து இப்ப ஒரு பத்து கட இருக்கு அதுல உங்க கட வந்து தனியா இருக்கோனுனா நீங்க என்ன நெறைய விஷ்யோ செலவு பண்ணூ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த மாரி டிஜிட்டல் மார்கெட்டிங் கம்பெனிகிட்ட போவங்க அவுங்க என்ன பண்ணுவாங்க வர்ஷத்துக் வந்து ஒரு அம் ஒரு அம்பதாய்ரோ அந்த மாரி குடுங்க நா வந்து உங்களுடைய கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ற அப்டின்வாங்க இந்த டிஜிட்டல் மார்கெட்டிங் என்னனெல்லா வரும் பாத்திங்ன்னா அவுங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ப்டியே அக்கௌண்ட் ஹேண்டெல் பண்ணுவாங்க இன்ஸ்டாக்ராம்ல போஸ்ட் போட்றது ஆ இன்ஸ்டாகிராம்ல அவுங்களுடைய ரீல்ஸ்லா ரெகுலரா போட்டுட்டே இருபாங்க ஒன்னே ஆமா ஆமா ஒன்னு ரெண்டாவுது இத வீட் டியோ போட்டது மட் டும் முக்கியோ இல்ல அதுக்கு பிறகு பாத்தீங்ன்னா இது வந்து இப்ப நீங்க சேர்ச்ல போனா ஃபஸ்டு அவ்ங் கட பேரு வர்னு அதுக்கு என்ன அதுக்குன்னு ஆ அதுக்கு வர்துக்கு பே பண்ணோ கூகுள் கிட்ட கூகுள் கிட்ட பே பண்ணி அதேமாரி வந்து நீங்க இவுங்க கம்பெனி ஆட் போறவங்க அந்த ஆட வந்து நறையா பேர் புஷ் பண்ணணு உதாரணத்துக்கு இப்ப நீங்க எதோ ஒரு ஊர்ல சென்னைல இருக்கீங்கன்னா அந்த சென்னையிலிருந்து எத்தனை கிலோமீட் டர் ஒரு இருவது கிலோமீட்டர் சரௌண்டிங் குள்ள இருக்குன்னு வச்சுக்கங்க யாராருக்குலா இந்த ஆடு போணு இருவது கிலமீட்டர் சரௌண்டிங் எத்தன வயசு இருக்கிறவங்களுக்கு இந்தாட்லா அவுங்களுக்கு போய் ரீச் ஆகணு அந்த மாரிலா இருக்கு அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணும் பே பண்ணணு ஒரு இப்ப நீங்க நா நா ஒரு டிஜிட் டல் மார்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கே நா என்ன பண்ணுவேனா அந்த கம்பனிக்காக இதெல்லா வந்து பே பண்ணி அவுங்கள வந்து சர்ச் அப்டியே வெச்சுட்டே இருக்கு இதெல்லா பண்ணும்போது என்ன ஆவுனா இப்போ நீங்க நீங்க நார்மலா ஒரு கன்ஸ்யூமரா நீங்க வந்து எதாவது ஒரு அ பொருளுக்கு தேட்றீங்க ஷர்ட் தேட்றீங்கன்னா ஃபஸ்டு இந்த கம்பெனி ஓட ஆட் வரு அந்த கடையோடைய ஆடு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரு அத பாக்கும்போது ஓகே இப்டி ஒரு கடை இருக்கு அப்டின்னு சொல்லி உங்களுக்கு தெரியு இப்ப நேர்ல பாப்பீங்க ஓகே இது வந்து ஒரு
அது நல்லா டிஜிட்டல் இதுல இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம மனசுல பரவால்ல இவ்ளோ அளவுக்கு டெவலப்ல இருக்குன்ட்டு நம்மளு போய் ஃபஸ்டு பெஸ்ட்டா வாங்கிடுவா
ஆமா ஆமா அதுக்கப்புற நம்ம இந்த மாரி நம்ம அதிகமா ரீல்ஸ்லா அதுமாரி வரும்போது நம்ம மனசுல பதிஞ்சுரு இப்டி ஒரு கடை இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஆமா இப்டிதா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணறாங்க இந்த மாரி ஒரு கம்பனியிலதா என் தம்பி ஒர்க் பண்றான் இப்ப அதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவன் இதுல வந்து இவனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்றாங்கல்ல
ஆ ப்ரோ
ஒண்ணு அவுங்களுக்கு என்னன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு போஸ்ட் மூணு போஸ்ட் போடணு அப்டின்ற கணக்கு அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட்டு இல்லைனா வந்து ஒரு அந்த பிக்சர் மாரி அ பேக்ரௌண்டில போட்டு இந்த ஆஃப் ஆஃபர் போடுறாங்க நீ இத் இத்தன ஷர்ட் வாங்குனா இத்தன ஷர்ட்டு ஃப்ரீ அந்த மாரி இல்ல கடை அப்டியே அப்டியே ஒரு கவரப் மாரி ஒரு வீடியோ அப்புற அதேமாரி கடைல எதாவது மு முக்கியமான விஷயோ இல்ல கடையில பேசுறமாரி வீடியோ எதா ஒன்னு போட்டுட்டே இருப்பாங்க அதே மாரி வந்து அத வந்து வியூஸ்காக காசு குடுத்து அத வந்து பே பண்ணி ரன் பண்ணிட்டே இருப்பாங்க சோ இதே மாரி வந்து நடந்துட்டே இருக்கு இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு கஸ்டமர் உள்ள வரவங்களு அதிகமாவு கடைக்குள்ள வரவங்களு நறைய பேர் கஷ் கஸ்டமர்ஸ் கொஞ்ச இன்க்ரீஸ் ஆவாங்க சப்போஸ் அந்த கடைக்காரங்க ஃபீல் பண்ணாங்கன்னா இல்ல எனக்கு கஸ்டமர்சே அந்தளவுக்கு இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெருசா எனக்கு எஃபக்டிவா இல்ல நெனச்சாங்கன்னா அவுங்க வந்து அந்த ஆமா ஒரு வருஷோ முடிஞ்சோனே அத கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ட்டு இல்ல வேற ஒருத்தவங்கிட்ட குடுக்கலா இல்ல இல்ல இது பெருசா அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ல அப்டின்னுனச்சு ச்சுனா அப்டியே விட்ருலா அந்த மாரி அது அதே மாரி என்னதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தாலு அதுக்குன்னு அந்த கடைக்குன்னு சொல்லி ஒரு குவாலிட்டி இருக்கணு அப்பதா வந்து அது அது வந்து தொடர்ந்து வந்து ஒரு டைம் வந்து பாத்துட்டு நல்லா இருந்ததுன்னாதா திருப்பி வருவாங்க அப் நல்லா இருந்தா நெறைய பேருக்கு சஜஸ் பண்ணுவாங்க சோ அந்தமாரி குவாலிட்டியு ரொம்ப முக்கியோ அந்தமாரி அப்டி ஒரு கடை வந்து பில் பண்றதுக்கு
அ ப்ரோ நானு ட்ரிபிள் இ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படி படிக்கலான்னு ஆசப்பட்டே ப்ரோ செரி ஒரு ரெண்டு வருஷம் படிச்சிர்லான் செரி வீட்டுலல்லா அர்ஜென் பட்டாங்க அப்டி இப்டின்னு அமௌன்ட் பொறட்டி ரெடி பண்ணி ஃபாரின் போனே குவைத்க்கு போனே ஒரு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி போனே ப்ரோ அங்க போனா எழுபதாயிர ரூபாதா ச சம்பளோ ஓட்டி எல்லா பாத்தா ஒரு ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரு சாட்டர்டே டைம்ல அவரு ரொம்ப கஷ்டப்பட்டோ ப்ரோ ரொம்ப அ எப்டி சொல்றது காடு மாரியான இடத்துலல்லா கொண்டு போய் விட்டுருவாங்க வெயிலு அங்கேயே பிளான்ட் போட்டுருவாங்க ஒரு ஒரு பிளாண்ட் முடியறதுக்கே நாலஞ்சு மாசம் ஆவு அங்கிருந்து ஷிப்ட் ஆயி வேற எடத்துக்கு போனோ ரொம்ப கஷ்டப்பட்டே ப்ரோ ஒரு நால வருஷொ அங்கயே இருந்துட்டே ப்ரோ எல்லாத்தையு புடிஙகி வச்சுகுனு அனுப்பவே இல்ல ப்ரோ
ஐயய்யோ ம்
அதா ப்ரோ அதுக்கப்புறோ ரி ரிலீஸ் ஆயி அந்த எம்பாசி மூலியமா தா ப்ரோ நாங்கல்லா வந்தோ நாங்க ஊருக்காரரு ஒரு எட்டு பேர் போயிருந்தோ ப்ரோ அதுல ஒரு மூணு பேர் ரிலேட்டிவ் மலையாளி பசங்க ஒரு நாலு பேர் இருந்தானுங்க ஒரு நாற்பது பேரு ஒரு சைட்ல வேல செய்வோ ப்ரோ ரொம்ப கஷ்ட ப்ரோ எல்லா ஃபாரின் ஃபாரினுன்றாங்க ஃபாரின்ல வந்து ராஜா மாரி இருக்கணுனு இருக்கிறோ ப்ரோ இப்ப நம்ப ஊருக்கு எப்டி ஹிந்தி காரணுங்க வரானு ங்களோ அந்த கணக்குல்ல நாங்க வேல செஞ்சிருந்தோ ப்ரோ அங்க சாப்பாடு தண்ணி இல்லாம தண்ணி எல்லா தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோ ப்ரோ தண்ணினாலே வர இப்ப நம்ம சைட்டு விசிட் பண்ற ஒரு சூப்பரைசர் கிட்ட கேட்டு அவங்க ஒரு சில நேரத்துல மறந்துட்டு வந்துருவாங்கோ அதுல நல்ல வாங்கலா இருந்தா திரும்ப வண் டிய அம்ச்சு தனி ஏற்பாடு பண்ணுவானுங்க ஒரு சிலரு ஈவினிங் பாத் துலா அப்டின்ற மாரி எல்லா சொல்வாங்க ப்ரோ சமைக்கிறதுக்கு தண்ணி இருக்காது ரொம்ப கஷ்டப்படு ப்ரோ அதெல்லா வச்சு ஒரு படமாவே எடுக்கலா ப்ரோ நல்ல டைரக்டர் கிட்ட கொத்தனா படமாவே உருவாகிட்டுவாங்க ப்ரோ எங்கேயாவது அந்த மாரி கஷ்டப்பட்டு வந்தோ ப்ரோ மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி போயி நாலு வருஷொ கஷ்டப்பட்டு இப்பதா ஊருக்கு வந்து நிம்மதியா இருக்கே ப்ரோ சிக்ஸ் மந்த் ஆவுது ஆ கல்யாண பண்ணி வச்சாங்க வீட்டுல ஆ அங்க இருக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருந்தா அது அப்டியே ம் சைல்ட்வுட் லவ் அப்டியே மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவங்களோடைய லைஃப் அடுத்த க இதுக்கு போயின்னுருக்க அப்புறோ பிசினஸ் எதனா பண்லானு பாத் துட்டு இருக்கே ப்ரோ கட கட எதனா வைக்கலாமான்ட்டு
ம் ம் ம் ஏ எலக்ட்ரீசியன் அந்த மாரி
இல்ல ப்ரோ பெயிண்ட் ஷாப் வைக்கலான்ற மாரி ஹார்வர்ஸ் எல்லா பெயிண்ட் ஏ டூ இசட் பெயிண்ட் வீட்டுக்கு தேவையான பெயிண்ட் ஐட்டம் எல்லா வைக்கலான்ட்டு பிளான் கொண்டு வந்துருக்கோ சரி அதா எல்லா இங்க சுத்தி இருக்கிறவங்கல்லா மோட்டிவ் பண்றாங்க சரௌண்டிங்ல கட இல்ல நல்ல ஒரு கம்பெனியா பாத்து டீலர்ஷிப் எடுத்துட்லா அப்டி இப்ப ஜ எஸ் டபிள்யூ ல நல்லா மார்கெட்டிங்க்ல போயின்னு இருக்குன்ற மாரி சொன்னாங்ங ப்ரோ அதெல்லா நல்லா ஒரு இதுவா குவாலிட்டியூ நல்லா மார்ஜின் தராங்க சேல் பண்றவங்களு செரி ரேட்டு ப்ரைசு கம் மிதாங்க அஃபோர்டபிளான பிரைஸ்ல கஸ்டமருக்கு விக்கலான்ற மாரி சொல்றாங்க அதுதா ஏசியன்னு இல்ல ஜே எஸ் டபிள்யூ வான்ற மாரி யோச்சுட்டு இருக்க ப்ரோ றோ ஏஷியன்லா மார்ஜின் கம்மிங்களா இன்வெஸ்ட்மென்ட் அதிக ப்ரோ டென் லேக்ஸ் கிட்ட கேக்குறாங்க சேர்ல்லாமான்டு
ம் ம் ம் சரிங்க ப்ரோ ஓகே சரிங்க ப்ரோ நம்ம நேரம் நேரம் குறைவா இருக்குது அந்த உரையா நம்ம இதோடவே முடிச்சுக்கலா இன்னொரு உரையாடல சந்திக்கலா நன்
ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ